காய் வணக்கம்
ஆ காலை வணக்கங்க வணக்கங்க ஹலோ எப்டி இருக்கீங்க ஹ நாங்க ஹவுஸ் ஒய்பா இருக்கங்க ஹலோ
ஓகேங்கா ஹலோ அக்கா கேக்குதுங்களா ஹலோ ஆ கேக்குது ஓகே ஓகேங்க்கா ஆ ஹலோ அக்கா
என்ன சாப்டீங்க காலையில கேக்குதுங்க
நாங்களா ஆ நாங் இதுதா தோச
ஓகே ஓகேங்க தோசைங்ளா அ நாங்க பிரியாணி அ அப்ப வீட்ல எத்தன பேர் இருக்கீங்க யார் யார் இருக் கீங்க
நாங்களா நாங்க பாத்தீங்களா நாலு பேர் இருக்கோ
ஆ அப்பா அம்மா
ஆ அப்பா அம்மா அண்ணா
ஆமா நீங்க சென்னையில ஒர்க் பண்றீங்ளா ஓகே ஓக் பண்ணீட்டு ஓகே இங்க ஃபேமிலியோட இருக்காங்க அ சாரு ரெண்டு பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க
ஓகே ஓக்கேங்க்கா
அ பெரிய பைய ஆ அவரு ஒர்க்கு போயிட்டாருங்க த்ரீ ஓ கிளாக் வரைக்கு ஃப்ரீயா இருக்கம் அ அது வரைக்கி பசங்க வரமாட்டாங்க ஸ்கூல்ல இருந்து த்ரீ தேர்ட்டிக்கு பசங்க வந்துருவாங் ஆ த்ரீ தேர்ட்டிக்கு கிளாஸ் க்ளோஸ் ஆயிரு
ஓ காலேஜுங்ளா
காலேஜ் இல்லங்க இப்பதாங்க குட்டி குட்டி பசங்க இப்பதா பெரியவ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போபோறா அ குட்டி பைய வந்து எல் கே ஜி படிக்கிறா
ஓகே ஓகேங்கா ஆ ஆ
இப்பதா கொஞ்சோ ரிலீஃப் கெடைச்சிருக்கு பசங்க கிட்ட இருந்து
அது வேணா உண்மதாங்க்கா
ரெண்டு பசங்களே ஆக ரெண்டு பச பசங்க இருந்தாவே சண்டையே தீராது பொண்ணுங்க கூட வச்சுக்கலா பசங்கள வச்சிருக்க முடியாது
நீங்க வேற பொண்ணுங்களோட பசங்கனு தா இப்பேலா பரவாயில்லைங்க்கா
அப்டின்னு நீ நீங்க பசங்களா இருந்தாங்காட்டியு அந்த மாரி சொல்றீங்க அந்தா ஒரு பொண்ணு அ ரெண்டு பொண்ணுங்க இந்த கூட பாத்துக்கலா பசங்க தாங்க எந்த பொருளு வாங்கனாலு அதுக்கு ஒரு
பொண்ணுன்னா நம்ம சேஃப்ட்டியா பாத்துக்கணுக்கா
அது வேனா முக்கியந்தாங்க இது சொன்னீங்களே நல்ல விஷயோ
சேஃப்டியா பாத்துக்கணு ரொம்ப இதா இருக்கணு பசங்க பசங்கனலு பாத்துக்கணு அதுக்குன்னு பசங்களையு பாத்துக்க கூடாதுல்லா சொல்ல முடியாது எங்க வீட்லெல்லா எங்க அப் பொண்ணுங்கள‌ கூட பாத்துக்கல எங்க‌ வீட்ல வந்து கம்முன்னு நாங்களா பொண்ணா பொறக்க வேண்டியது பயனுங்களா பொறந்துட்டோ எங்க இங்க இருந்து பக்கத்தால ஊருக்கு போனா கூட வண்டியில போவாத பஸ்ல போம்பாங்க
ஆ
அதுவும் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துர்னு
நீங்க
பொண்ணுங்க கூட இந்த காலத்துல எட்டு மணி வரைக்கு வரு
ஆ ஆ
நா இப்ப கொஞ்சோ வேலைக்கு வரவு தா ஜாலியா சுத்த ஆரம்பிச்சிருக்க எனக்கு தெரிஞ்சு வீட்ல இருந்தப்பல்லா ரொம்ப கஷ்டோ ஆறுமணி ஆனா வீட்டுக்கு வந்துர்ணு
ஆனா அது நல்ல விஷயந்தாங்க அறு மணியானா வீட்டு போறதுங்கனால என்ன கஷ்டோ ஆறு மணிக்கு வந்தா சேஃப்டியா இருக்கு நைட் டைம்ல வெளியே இருக்க கூடாது
இருந்தாலு ஸ்கூலா இருந்தாலு நம்ம முடுஸ்ட்டு வரதே ஆறு மணி அஞ்சு மணி வச்சுக்கோங்களே அஞ்சு அஞ்சரைக் உடுவாங்க ஒரு அர மண் நேர ஃப்ரெண்டஸோட போயிட்டு விளையாலான் போவோ எதா கிரிக்கெட்டு தா விளையால்லான் போவோ வெளையாண்டா ஒரு அஞ்சு ஒரு ஆறு ஒரு ஆற்ர கூட ஆகு அவங்க ஆறு மணிக்கானா ஊட்டுக்கு வர்லின்னா க அவ்ளோதா அடி என்ன பண்ணுவியன் தெரியாது நம்ம போறதே அப்பதா வீட்டுல ஏதாவது ஃபோன் நோன்னன்னா ஃபோன் நோன்னா திட்டுவாங்க
ஆமாங்க இப்பதாங்க இந்த மாரி ஃபோன்னு அப்பல்லா கெடையாது
ஆ இல்ல நாம்ப இல்ல நாம் வந்து இப்ப காலேஜ் சொல்றே அதுக்கு முன்னாடி ஸ்கூல் டைம்லா வந்து வா பக்கத்தல எங்கது எங்க வீட்டு பக்கத்தால இருக்க ஃப்ரெண்ட்ஸோட விளைண்டுக்கிட்டு ரோட்டுக்கு போனா அவ்ளோதா அடி உளுந்துரு
ம் பரவாயில்லைங்க அப்பா அம்மா நல் ல்லா கண்ட்ரோலா உங்கள மென்டைன் பண்ணிருக்காங்க நல்லா பாத்துக்கறாங்க நல்லா ஆ வளர்த்திருக்காங்க உங்கள எல்லா நெறைய பேரண்ட்ஸ்சு பசங்க அப்படின்னா கொஞ்சோ கேக்க மாட்டாங்க கண்ட்ரோலா இருக்க மாட்டச்சரி சேரி பசங்கதான அப்படின் விட்
நால்லா ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எல்லா பசங்க எல்லாரு ஃபோன் வச்சிருப்பாங்க என்ட போன்லா கெடையாது நா கடைசியா செகண்ட் இயர்ல்ல செகண்ட் இயர் கூட இல்ல செகண்ட் இயர் ஆ செகண்ட் இயர் பாதில வந்து இந்த அ கரெக்டா எனக்கு ஃபோன் வேணு நா இவ்வளா மார்க் எடுத் துருக்கே அதுக்கப்புறம் கேட்ட சரி ஓகே இரு வாங் தரே அப்படின்ட்டு அப்பயு எவ்வளோ ஐஆயிருவா அந்த ஃபோன் பாத்தீங்கன்னா ரேம் பாத்தீங்கன்னா டூ ஜி பி ரேம்மு இந்த மார்தா இருக்கு ஃபோனு அந்த மாரி ஃபோன் தா வாங் குடுத்தாங்க ரொம்ப அந்த வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் தா கேம் கூட கேமு கேட்டா வச்க்கோங்களே கேம் விளையட கூடாது தான்டா உனக்கு இந்த போனே வாங்கி குடுத்தது ஃபோன் பேசறதுக்கு போன் இருந்தா பத் தாத இல்லைன்னா பட்டன் ஃபோன் எடுத்துக்கோ
அ பட்டன் ஃபோன்ல ஒண்ணுமே இல்லைல்ல
ம் அதனால சரி கொஞ்ச வாட்ஸ்அப்பு இந்த மாரி இதெல்லா யூஸ் பண்ணுவ அதுவு வந்து நல்ல விஷ்யத்துக்கு யூஸ் பண்ணு அப்படின் சொல்லி குடுத்து
அ
அ அதுக்கப்புற சொல்லி கொடுத்தாங்க அந்த மார்ல்லா பண்ணி
ச அப்ப இது அ கேமரா ஃபோனு டச் ஃபோனு இந்த மார் இருந்தா காலேஜ் படிக்கும் மோது அ கூகுள்ல ச்சர்ச் பண்றக்கு இன்ஃபர்மேஷன் ச்சர்ச் பண்றக்காக தேவப்படு இப்பல்லா சின்ன கொழந்தைகள் இந்து யூ கே ஜி எல் கே ஜி படிக்க குழந்தைல இந்து எல்லாமே ஃபோன் பேஸ்ல தா வருது
அப்படி இது பண்ண என்னது அவங்களுக்கு என்னன் வைங்களே உனக்கு சர்ச் பண்ணுமா சிஸ்டோ இருக்கு இது இருக்குங்களா சிஸ்டத்துல போய் சர் பண்ணிக்கோ எடுத்துக்கோ அதுல வாட்ஸ்சப் யூஸ் பண்ணு எங்க வாட்ஸ்அப் எடுத்து யூஸ் பண்ணு அப்படின்ருவாங்க ஒரே வார்த்த வேணுன்னா அத எடுத்துக்கோ ஒனக்கு என்ன வீட்டுக்கு வந்தா இது பேசு கால் பேசணுமா யார்ட்டியாது ப்ரெண்டுட கீது டவுட் கேக்கணுனா எ ஃபோன் எடுத் து பண்ணிக்கோ
ம்
என்ன பண்ற அதுக்கப்புறோ வந்து எங்காவது சரி இவ போறா பஸ்ல போறா திடீர்னு யார்காஸ் கால் பண்ணு ஏத அர்ஜென்ட்டுங்கிறனால வாங் குடுத்தாங்க இல்லினா போன்லா கெடையாது அதுக்கப்பறோ வேலைக்கு வந்துதா ஒரு பாத்திங்கன்னா ஒரு அது முப்பதாயிருவா போனே வாங்க ஆரம்பிச்சே அதுகே செரியான திட் டு எதுக்கு இவ்ளோ ரேட்டு போட்டு வாங்கனா ஏ பாஞ்சாயிருவா போன்லலா யூஸ் பண்ணா உனக் செ்ட் ஆவாதா
ம் ஆனா அது நெஜோதாங்க இப்பொரு பத்தாயிருவா போனு வந்தாலுமு அதுல இதுக் இருக்ககூடிய இன்பர்மேஷன் அதுலயூ இருக்கு பார்ட்டி தௌசண் பிப்டி தௌசண் போன்ல இருக்ககூடிய இன்பர்மேஷன் அதுலயூ இருக்கு ஏ அது கொஞ்சோ பெட்ரா இருக்கு இது கொஞ்சோ ரொம்ப நாளைக்கி இருக் காது அப்படிங்கற மார் இருக்கு அ அனா இ துலீ இருக்க கூடிய இன்பர்மேஷன் அதுலயூ இருக்கு
இருக்கு அனா வந்து கொஞ்சோ ஆங்க்காவருதுனால அந்த போன்லா வேற எதுமே வாடஸ் அப்ல கொஞ்சோ சேத்தி பைல் அனு எதோ போட்டோ கீட்டோ எதாவது சேத்தி அனுப்ச்ட்டாங்கன்னா யூஸ் பண்ண முடியாது
அ அ அ அது வேண்ணா ஓகே நல்ல விஷயோ தாங்க இன்கிரீஸ் ஸ்பேஸ் இன்கிரீஸ் இருகாது அதுக்கு தகுந்த மார்தா காஸ்லிப் ட் அந்த மார்தான இருக்கு போனு
ம் அதனாலா அவங்க அதல்லா பாத்துட்டு அதுக்கப்பறோ வாங்கி குடுத்து அதல்லா ரொம்ப கஷ்ட்டப்பட்டு அது இப்ப கொஞ்சோ சென்னை வரவுந்தா கொஞ்ச ரிலீஃப் அப்பயு கா காலைல கெளம்பறப்ப எனக்கு போன் பண்ணு சாயிங்காளோ வீட்டுக்கு வந்தொன்னே எனக்கு க க என்னாது கால் பண்ணி சொல்ற
ம் ம் நல்ல விஷயோ தாங்க அப் பம்மா நல்லா வளக்கறாங்க உங்கள அ நல்ல அப்பா அம்மா கெடச்சிருகாங்க பாருங்க என்ன சொல்றது அது நல்லா கொழந்திங்கோ நல்ல விதமா கொண்டு வரணு நம்ம பசங்க நல்லா இருக் கணு சொல்லிதா அவுங்க சொல்றாங்க நம்ம அத ஏத்துகணு ம் நாம நா நல்லா வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நல்ல விதமா வந்துட்டம்முன்னா அப்பறோ பி ரச்சன கெடையாது அப்பறோ நம்மள போக்கோடயே விட்ருவாங்க நம்மளை
கல்யாண வரைக்கு இவுங்க இவுங்க கைக்குள்ள வெச்சிர்ப்பாங்க கல்யாண ஆயிர்ச்சுனா சேர் ஒக்
அவுங்கவுங்க ஃபேமிலி அவுங்கவுங்க ரன் பண்ணிக்க வேண்டிதா அப்பறோ அப்பம்மாவ யார் பாத்துக்கறாங்க அவுங்க அவுங்களாகவே அவுங்கள பாத்துக்க வேண்டிதா அவுங்களுக்குன் ஃபேமிலியாயிருதுல்லைங் இப்ப நாங்கலா இருக்கம்முன்னா அப் அபாம்மாவ எங்கங்க பாத்துக்கறோ எங்க வீட்லயூ சேரி அவங்க வீட்லயூ செரி யாரு அவுங்கவுங்க இருக்காங்க அவுங்கவுங்க வேலைக்கு போய் அவுங்கவுங்க ஏர்ன் பண்ணீட்டுா அவுங்கவுங்க வ குடும்பத்த பாத்துக்கறாங்க நாங்க எங்க பாத்துக்கறோ எங்க குடும்பத்த பாக்கறதுக்கே எங்களுக்கு பெருசா இருக்கு
ம் அப்படி இருந்தாலு அவங்களு கூட இருக்கணும் இல்லைங்க்கா
ம் இருக்கணு கூட இருக்கணு இருந்தாலு நாம நல்லா இருந்தா அவுங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல்லை என்ன சொல்றது அத விட ஹாப்பி எதுவுமே கெடையாதுங்
ம் இருந்தாலு அவங்கல்லா இனிமேலு வந்து எதா சப்போஸ் நமக்குளா கல்யாண ஆயிட்டா அவங்க ரிட்டர்மெண்ட் ஆயிருவாங்க
ம் ம் ம் ம் அது செய்ய மாட்டாங்க அவுங்கள நாம தா பாத்துக்கணு பத்தரமா அப்பதா ஹெல்த் இஸ்யூஸ் எல்லா வருது ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேல போயிட்டாவே ஸ்டார்ட் ஆயிரு ஹெல்த் இஸ்யூஸ் எல்லாமே
தா சொன்ன அதா சொல்ல வந்த இன்சூரன்ஸ் எல்லா போட்டாச்சாங் இனிமேல் வந்து நம்ம ஏன்னா அந்த நேரத்து நம்மட கைல அமௌண்ட் இருக்குங்கறதுலா கெடையாது
கெடையாது கெடையாதுங்க ஆமாங்க ஆமாங்க
ஒரு அதனால இன்சூரன்ஸ் போட்டு வஸ்ட்டோம் அப்டின்னா அது பாட்டுக்கு நாளைக்கு எதா ஒன்னும் ஆ சேப்டி இருக்கணும் இப்ப நா ஓ இது ஒண்ணு இல்ல இப்ப இதுக்கு போற இருந்தாலும் நம்போ எதாவது ஒண்ணுனா ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது கொசரம் நானே இன்சூரன்ஸ் போட்டு வச்சிகிட்ட
ஆமாங்க நம்ம வெளிய போறோம் ம் என்ன வேணா நடக்கலா நம்ம பத் திரமா தா போறாங்க இப்ப எவ்ளோ பாக்கறோம் டி வில செய்தியில எவ்ளோவோ மாமா செய் திலலா ஆ நம்மளுடைய இன்பர்மேஷனுக்கு வருது ஏ நாம பத்தரமா இருந்தாலு மே நம்ம மேல கொண்டுவந்து விட்டறாங்க இந்த போக்குவரத்துல எல்லா அதனால எல்லா யாருக்கு என்ன நடக்கும் அப்டிங்கிறது தெரியாது இரு இருந்தாலும் நம்ம சேஃப்டியா இருந்துக்கணும் சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம்
நெறையா அதனால இன்சூரன்ஸ்லா போட்டுட்டு அப்டியே எங்க அண்ண பாத்தீங்கன்னா அவன் இதுல இருக்கான் ஆஸ்திரேலியாவில் இருக்கான் அவன் அப்பயே போய்ட்டான்
அண்ணா ஆஸ்திரேலியாவுல இருக்காங்களா
ஆமா
ஆ நீங்க சென்னையில இருக்கீங்க
நா சென்னையில இருக்கன் அண்ண அண்ண ஓய்ஃபு எல்லாம் அங்க போயிட்டாங்
ஓ அண்ணாக்கு மேரேஜி ஆயிடுச்சி
ம் மேரேஜி ஆயிடுச்சி ஆமா அதனால அவுங்களும் ம் ஆமா அம்மா அப்புறம் பாட்டியிலா இருக்காங்க பாட்டி அப்புறம் தாத்தா எல்லா அங்க இருக்காங்க அவுங்களோட அவுங்க இருக்கறாங்க அத மா நா மாசத்துக்கு ஒரு வாட்டி லீவு உட்ட போவேன் லோ ஒர்க்ல இருக்கமோது இத தூக்கிட்டு போ முடியாது லேப்டாப் இப்ப நா ஒர்க் ஃப்ரம் இருந்தாலுமே நா இங்க சென்னைக்குள்ளதா இருக்கணும் சென்னைய தாண்டி போன அப்டின்னா கேஸ் போட்டு வேலைய புடிங்கிட்டு தொரத்தி உட்ருவானுவோ சென்னைகுள்ள சப்போ ஆமா சென்னைக்குள்ள தா இருக்கணும்
ம் சென்னைக்குள்ள எங்க வேணா ஒர்க் பண்ணிக்கலாங்களா
ம் சென்னைக்குள்ள இருக்கலா அந்த அவுனுங்க அதுக்குனு ஒரு இது வச் சிருப்பானுங்க சப்போஸ் போற மாரி இருந்தா ஒனக்கு லெட்டர் எழுதி குடுத் து நா ஊருக்கு போறன் ஊருக்குள்ள போயி நா ஒ ஒர்க் பண்ணிக்கிற ஒன்னும் பிரச்சன இல்ல அப்டின் சொல்லி லெட்டர் எழுதி குடுத்து
ம்
அது மேனேஜர் எப்போ வேணா வர சொல்லுவான் திடீர்னு வர சொன்னா நா வ நீங்க வர மாரி இருக்கற தூரன்னா ஓகே அப்டிம்பானுங்க ஆனா திடீர்னா இப்டி சொல்ல மாட்டானுங்க நீ இப்ப ஃபோன் பண்ணி ஒடனே வான்லா சொல்ல மாட்டாங்க நைட் கால் பண்ணாங்கன்னா நம்ம நைட்டு காலையில வர தூரமா இருக்கனும் காலையில வந்துட்டோம்னா பிரச்சன கெடையாது இல்ல அப்டின்னா போட்டுருவானுங்க இல்லைங்க நீங்க வேலைக்கு வேண்டா
ம் ம்
ரொம்ப யோசிக்காதா நீ லீவ் போட்டு லேப்டாப்ப சமிட் பண்ட்டு வன்ட்டம்னா பிரச்சன கெடையாது இல்ல இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டந்தான் ரொம்ப கஷ்டம்
சேரி செரிங்க எப்டியோ நல்ல விதமா இருந்தா ஓகே
ம் எதோ ஒரு ஒர்க்கு செஞ்சுட்டுருக்றோ பட் எ எனக்கு அங்க இருந்த வரைக்கு அதா அங்க இந்த வரைக்கு எப்டி இருந்துதுன்னா க எங்கடா நம்மளா எப்படா சென்னை போய் வேல செய்ய போறோன்னு தோணுச்சு இங்க வந்து கம்முனு அங்கே போய் கம்முனு அவங்களோடே வேல செஞ்சுக்ட்டு அங்கயே இருந்தர்லாமோ எங்க நானாவ்து பரவால எங்கண்ண நாடு உட்டு நாடு போய்டா
ம் ஃபுட்டெல்லா கொஞ்சம் இந்த இந்டியாவுல இருக்குற மாரி அ ஃபுட்டு ஒருத்தருக்கு இங்க புடிக்கு அங்க புடிக்காது என்ன சொல்றது
இல்லல்ல அவங்க சமைச்சுப்பாங்க வீட்ல கடைலல்லா அதிகோ சாப்ட மாட்டோங் ஆமா இந்தியன் ஃபுட்டு தா சமைப்பாங்க
ஓகே ஓகே இப்ப இருக்ற சுச்சுவேஷன்கெல்லா கடைல போய் சாப்பற அளவுக்கு கெடையாது ரேட்டெல்லா ஹை லெவல்ல இருக்கு
ஹை லெவலுங்கிறத விட பாத்தீங்ன்னா அங்க ஃபுட்டு வந்து ரொம்ப இதா இருக்கு அவங்கள அவங்க இதுக்கு தகுந்த ஆனா இந்தியனு இருக்கு
ம்
ம் இந்தியா ஃபுட்டு இருக்கு சாப்பாடு இருக்கு ஆனா பாத்தீங்ன்னா கடைல போய் சாப்ட்டா மோஸ்ட்லி நல்லா இருக்காது அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்னா நம்ம சமச்சிக்கனு சமைச்சுக்கணும் பானா எல்லா நாங் இங்க இங்க இருக்க சக்தி மசாலா இந்த மாரி எல்லா மசாலாவு கெடைக்கு
அங்க கெடைக்குதுங்ளா
ஆமா ஆனா வந்து இங்கிருந்து மசாலா ஐட்டம்னா பாக்கெட் ஃபுல் பாக்கெட்டாதா எடுத்துட்டு போணு ஓப்பனா இருந்ததுன்னா தூக்கி போட்ருவாங்க வெளிய ஃபிளைட்ல அது ஒரு பிரச்சன மொளகாபொடில்லா எடுத்துட் போ கூடாது
ஆமாங்க ஃபிளைட்ல அது வந்து யராவ்து மேல போட்டுட்டம்ன்னா அப்றோ எ பெரிய பிரச்சனை ஆயிருமுல்ல அது சேஃப்ட்டிக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் அத எடுத்துக்கணு நம்ம
போல தூக்கிப்